வணக்கம் தோ
ஹலோ தோழி வணக்கம்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கோ சாப்ட்டீங்ளா தோழி
ஆமா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆமா சாப்ட்டே தோழி என்ன சாப்ட்டீங்க
நா சோறு ரசம் துவையல் அவியல் அப்டி பல கூட்டு வச்சு சாப்ட்டே நீங்க என்ன சாப் டீங்க
செரி தோழி நா வந்து ச கால்தோலம் சேமியா சாப்ட்டே தோழி இதெல்லா நீங்க பண்ணதா
இல்ல கொஞ்ச நா பண்ணே கொஞ்சோ வேலையாட்கள் பண்ணாங்க
செரி தோழி என்ன படிக்கிறீங்க
நா இப்போ படிக்கிறே எதோ
ஏதோ படிக்கிறீங்க கல்யாண ஆய்டுச்
நீங்க என்ன படிக்கிறீங்க
நாங்க காலேஜ் படிக்கிறோ தோழி
ஆ செரி கல்யாணல்லா ஆகல உங்களுக்கயிருச்சா
இல்ல தோழி இல்ல இனிமேதா
ஏ சலசலப்பு சத்தமா இருக்கு
ஆ கொஞ்சோ வெளிய இருக்கே தோழி அதா வேல முக்கியோல்லா தோழி
ஆமா ஆமா கண்டிப்பா
கண்டிப்பா தோழி வேற உங்களுக்கு ஏதாவது ஹாபிஸ் இருக்கா தோழி
ஆமா இருக்கு நா நல்லா டிராயிங் பண்ணுவே நெறையா எனக்குன்னு இருக்கு நா நல்லா டிராயிங் பண்ணுவே எப்பவுமே சும்மா இருக்க நேர ஏதாச் சு வரஞ்சுக்கிட்டேதா இருப்பே
ஓகே எனக்கு வந்து எனக்கும் டிராயிங் நல்லா இன்ட்ரெஸ்ட் ட்ருந்தே தோழி அதுக்க அப்றம் மெஹந்தி போடுவே தோழி இப்டி பல வித்தைகள் தெரியு ஆ
மெஹந்திக்கு எவ்ளோ வாங்குவீங்க பைசா வாங்குவீங்களா தோழி
இல்ல தோழி நான் ப்ரி ஃப்ரீயாதா எல்லாருக்கு பண்றே அது என்னோட ஹாபினால நா வந்து காசு வாங்கறதுல்ல
செரி செரி நா கொஞ்ச வெளிய போலான் நிக்கிறே
அப்படியா தோழி இப்ப சேரி தோழி சேரி எதுக்காக
எதுக்காகனா அங்க ஒரு காம்படிஷன் நடக்குது டிராயிங் காம்படிஷன் அதுக்கு வந்து குடுத்துருக்கோ
நீங் செலக்ட் ஆயிருக்கீங்ளா தோழி நீங்க
ஆமாமா ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆயிருக்கே
சேரி தோழி சேலி வாழ்த்துக்கள் வேற வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க தோழி
ரொம்ப நல்லா இருக்காங்க அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க தோழி
நல்லா இருக்காங்க தோழி உங்களுக்கு லவ் எதாது இருக்கா தோழி
அப்டி எல்லா இல்ல தோழி நாங்க வீட்ல எங்க அம்மா அப்பாலா சம்மதிக்க மாட்டாங்க நாங்க எப்வுமே நல்ல புள்ள தா தோழி நீங்க எப்படி
இல்லதோழி நானு சிங்கில் தா அந்த மாரி எதுக்கும் போறதில்ல
ஆ ஓகே ஓகே
வேற படிச்சு என்ன வேலைக்கு போணுன் ஆசப்படுறீங்க
நா டாக்டர் ஆகணுன் ஆசப்பட்றே ஆனா எ குடும்ப சூழ்நிலையால நா வந்து டாக்ட்ரு ஆக முடியாத ஒரு நெலைமில இருக்கே
சேரி தோழி சேரி எதா ஊட்டில உங்களுக்கு எதா வேல வேணுன் ஆசப்பட்றீங்ளா
இல்ல தோழி அந்த மாத்ரி எந்த ஆசையு இல்ல உங்களுக்கு இருக்குதா
இல்ல தோழி வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ்லா எப்டி இருக்காங்க தோழி
ரொம்ப நல்லாருக்காங்க தோழி இன்னைக்கு எல்லாரு சேந்து இருக்காங்க நா மட்டு பிரிஞ்சிருக்குதே காம்படிஷன்க்காக
ஓ சேரி தோழி சேரி சேரி நாளைக்கு போவீங்களா காலேஜுக்கு
ஆமா கண்டிப்பா போவே ரொம்ப மிஸ் பண்றே எல்லாரையுமே
சேரி தோழி சேரி சேரி ஏ இன்னைக் ஏ போகல தோழி நீங்க
இன்னைக்கு சொன்னேன்ல்ல கேரளாக்கு காம்படிஷன் போறேன்னு
சேரி தோழி சேரி சேரி இதுவர எத்தர பரிசு வாங்கியிருக்கீங்க தோழி ஓகே
து நா வந்து அந்தளவுக்கு வாங்கினதில்ல ஸ்கூல்ல ஒரு டென் டைம்ஸ் வந்து மெடல் வாங்கியிருக்கே செகண்ட் ப்ரைஸ் தா என்னோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்லா வரைய்வா சோ அவளுக்கு தா ஃபஸ்ட் ப்ரைஸ் கெடைக்கு காலேஜ்ல வந்து டி ஸ்டிக் லெவல்ல கொஞ்சோ த்து வாங்கியிருக்கே செகண்ட் இயர் சம்திங்ல இப்பந்தா போறே ஸ்டேட் லெவலுக்கு
செரி தோழி சேரி சேரி வேற உங்க லைஃப்ல நடந்த எதா அனுபவங்கள் சொல்றீங்ளா என்ன தோழி
மைலாஞ்சி போட கல்யாணத்துக்கு கூப்ட்டா வருவிங்ளா தோழி
கண்டிப்பா தோழி வருவோம்
என்ன மாதிரி போடுவிங்க
போடலா ஆனா ரொம்ப ப்ரொஃபஷனல கெடையாது தோழி ஓரளவு போடுவே அவ்ளதா தோழி அலோ